ஹலோ நல்லா இருக்கேங்க ம் ஆஹ சாப்ட்டங்க என்னங்க உங்க ரிலேஷன் ல்லா வன்ட்டாங்களா
ஆ மாங்க அந்த கல்யாண வேல ஒண்ணு இருக்கு இன்விடேஷன் தூக்கி இவுங்க வந்திருந்தாங்க
அஹ் சொன்னீங்களா என்ன ஆஹ்
அவங்களுக்கு ஒரு மோரை கலக்கி குடுத்துட்டு டீ காஃபி ஜூஸ் எல்லா குடி டிக்க மாட்டாங்க கொஞ்ச வயசானவதுங்க சரி ரொம்ப நல்லா ததுமா மோர் நல்லா டிங்கிறாங்க மோர்ல என்ன குடிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு
ஆஹ்
ஆஹ் குளிச்சுட்டு வந்துடாங்க நீங்க என்ன பண்றீங்க
நான் இப்பதானுங்க சாப்பிட்டேன் அஹ் சொன்னல்லா ச ச சிக்கன் குழம்பு பக்கத்தில்ல கொடுத்துருந்தாங்க குழம்பு
பரவாயில்லேங்க உங்க வீட்டு பக்கத்துல குழம்பெல்லாம் கொடுக்குறாங் க இங்கெல்லாம் மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்
நாங்க எங்க வீட்டுல சாப்பாடு இல்லேன்ன நேரா போய் சாப்பாடு போட்டு வந்துருவோங்க நாங்க பக்கத்துவிட்ல எங்க வீட்டுல குழம்பு வச்சுனா அவங்க வந்து ஊத்தி தின் போயிடுவாங்க நெஜமா தாங்க நான் எல்லாம் கொடுத்து வச்சவங்க இந்த வாழ்க்கைய சரி சின்ன வயசுலும் சரி எனக்கு இந்த வாழ்க்கை சரிங்க சூப்பருங்க நெஜமா தாங்க
உம் உம் அது நம்மளுக்கு அந்த சரௌண்டிங்ஸ் நல்லா அமைஞ்சிட்டாலே நம்ம வாழ்ற கஷ்ட கஷ்டமும் தெரியாது
உம் ஆமாங்க இப்போ ரைஸ் இல்லேன்னு உக்காந்துட்டு இருந்தேனு வச்சுக்குங்க சாப்பாடு செய்யல நானு எதுன்னா இ பக்திலே கடை கேப்பாங்க ஏலே அவ சாப்பாடு செய்யலையானுவாங்க இல்லேக்கா இப்பத்தா வந்தேன்னா போட்டு வந்து கொடுத்துரு ரம்
சூப்பர்
தர்ந்துச்ச வேணும்ன்னனு கூட கேட்க மாட்டேன்
இங்க வந்து ந ந நீங்கெல்லாம் பேசவே முடியாதுங்க ரொம்ப எல்லாம் வச்சுக்க முடியாது அது அவங்கவுங்க அதாவது து தப்பு சொல்லல ம்ச் இப்ப இப்பருக்க ம இதுல வந்து எப்பிடி தெரியுமாங்க ஹாய் ஹலோ அவ்ளோதா ரொம்ப வந்து உள்ளல வரமாட்டாங்க நம்மளா ஒரு இன்வைட் பண்ணும்னா ஏதாவது ஒரு பங்க்ஷனுக்கு வருவாங்க அவ்வளவுதானே தவிர ரொம்ப க்ளோஸா பழகுறாங்களான்னு எனக்கு தெரியில
அ அப்படிங்களா ஆமாங்க ஆ ஆமாங்க என்னங்க பண்றது ஆ ஒரு சிலர் வாழ்க்கை அதாவது எப்ப நம்ம நகர வாழ்க்கை வந்து ஒரு மனசுவிட்டு பேச இருக்வு முடியாது ஆ அழகா உக்காந்து பேசு சிரி ச்சு விளையாட முடியாது ஒரு சாப்பாடு பரிமாறிக்க முடியாது து ஒரு டிரெஸ் நல்லா இருந்தா கூட எப்பிடி இருக்குது கேக் உ அவங்க என்ன நெனச்சிருவாங்களோ அதாவது அவங்கள என்னவோ பயந்து பயந்து பாக்குற மாரியே இருக்குங்க
உண்மைங்க
தா உண்மைதா நெஜமா தா ஆனா அந்த மாதிரல்லா இருக்க கூடாது அவங்களும் ஒரு மனுஷ தா பேசணுல அவங்களு பேசணு நம்மளு பேசணு
இல்லங்க எல்லாரு வேலைக்கு போறாங்களா நைட்டு வராங்க ஏ அப்படி சொல்றேன்னா இந்த ஐ டி ல ஒர்க் பண்றவங்க எப் எப்பகடி இருப்பாங்கன்னா அ சிரிப்பாங்க அவ்ளோதா டக் டக்குனு க வீ ட்டுக்குள்ள ரொம்ப பிரெண்ட் இல்ல எல்லா உள்ள வர விட மாட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்டரிக்டாவே இருக்கு பா பாத்தீங்ன்னா காலையிலே போயிடுவாங்க நைட் ட்டு தா வருவாங்க அந்த சாட்டர்டே சண்டே தா அவங்களுக்கு சொர்க்கமே அதுல நல்லா ரெஸ்ட் எடுத்து அப்பா நா கஷ் இங்கு சொல்ற எல்லா பணம் பின்னாடி ஓ டுறாங்கிளையா ஆஹ அவங் என்னொட வாழ்க்கையோட இதுவே மாறு து அங்க அதனால அவங்களுக்கு அதனால அவங்க இல்லல்ல வந்து அந்த ஜாலியா என்ஜாய் பண்றதுல குறைச்சக்கிட்டாங்க
ஆமா ஆனா ஒரு வகையில அது யோசிச்சு பாத்தா சின்ன வயசல எவ்ளோவுக்கேவலோ ஓடி ஓடி பணத்து பின்னாடி ஓடுறோமோ அது மு முதுமையில நம்மள அது காப்பாத்தணு வச்சு துங்க
அதுதாங்க ஆஹ்
ஆனா அது உண்மதா நூத்துக்கு நூறு உண்மதா அதெல்லா இல்லன்னு சொல்லல்ல பணோ வந்து ரொம்ப முக்கியோ தாங்க ஆனா பணமே வாழ்க்கன்றது சொல்லிட முடியாது ஆஹ் என்னதா இருந்தாலு ஒ பணத்துக்கான ரெஸ்பெக்ட கொடுத்தர்னு நம்ம வாழ்க்கைக் கான ரெஸ்பெக்ட் நம்பதா அத எடுத்துக்கணு ஏன்னா அந்த இப்ப பாருங்க வேல வேலனு ஓ எ இந்த இந்த ரிலேஷன் வீட்டுக்கோ இல்ல கல்யாணத்துக்கோ நறைய தவிர்த்துருவாங்க வேலையை காரணோ காட்டி தவிர்த்துருவாங்க ஒரு உணவினர் கிட்ட அமைதியா உக்காந்து பேச முடியாது சொந்த பந்தங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது
ஏங்க ஸ்பாட்ல வருவாங்க கல்யாணத்துக்கு அவ்ளோதா ஆனா வந்து மத்த எங்க வீட்டு ல்லாதா சொந்தல்லா ஒரு கல்யாணோன்னா வருவாங்க சொந்த எங்க அத்தைங்கெல்லா வருவாங் பாங்க எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரிலா இப்ப இப்ப சப்போஸ் ஆ ஏ எ எங்க வீட்ல ஒ ஒரே எங் அம்மா கோட தங்கச்சி ஒர சொந்த தங்கச்சிதா ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க வருவாங்கங்க ஒரு மண் நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வருவாங்க போவாங்க அது அந்த டச்சே இரு காந்து நமக்குள்ள ஒரு கனெக்சன்னே இருக்காது இல்லியா இப்ப நமக்காக டைம் ஸ்பெண் பண்ணணு நம்ப என்ன பண்றோன்னு கே
ஆமா ஆமாங்க எ இப் இப்ப நீங்க சொன்னோனு ஞாபகோ வந்துச்சே ஏ சீமந்த வோ அன்னிக்கு எங்க அத்தை கெல்லா வந்துருவாங்க இதுல எங்க சந்திராதன்னு ஒர்தர் இருக்காங்க நடுவத் த ஒர்தரிப்பாங்க கட கட கட கட கட கட டா நா இறங்கி செய்வாங்க வேல எ வீடுன்ற மாரி செ ய்வாங்க எறங்கி சாதோ வடிப்பாங்க அவுங்க பாட்டுக் கலருவாங்க அழக வெப்பாங்க எங்க அம்மா காந்து ரொம்ப ஹெல்ப்ங்க அந்த நாத்தனார்னா எங்க அம்மாக்கு ரொம்ப புடிக்கோ எனக்கு எனக்கு அந்த அத்த ரொம்ப புடிக்கும் தோ சூப்பரா செய்வாங்க என் உம் த வு இறங்க உள்ள வந்த கஷ்ட கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே பத்து பேர்னா கரெக்டா பத்து பேருக்கு டீ போட்னா டீ போட்டுருவாங்க இறங்கி அவுங்களும் அந்த வேலையை எடுத்து பாங்க நீ செய்மான்னு எங்க அம்மா வாயத்தெரந்து சொல்ல மாட்டாங்க இது பண்ண மாட்டாங் ஒ ஆ ஒன்னோரு அத் த வந்து செய்ய மாட்டா கம்முனு யுஅத உக்காந்துக்குவாங்க அவங்க ஜாலி இருக்குது வரை என்ஜாய் பண்டும் போயிருவாங்க என்னந்த ஒரு சிலர் அந்த இரு இருக்குது இல்லங்களா ஒரு வித்தியாசம் ஒன் ரெண்டு இருக்குதுங்கல்ல
உம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடா அவங்களுக்கு நம்ளால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றது து நல்லதான் நல்ல விஷயம் தானங்க ஒருத்தவ்ங்களையும் நம் உம்
அதுதாங்க உண்மையான ஒரு நல்ல வளர்ப்பு ஒரு வீட்டுக்கு போறோன்னா நம் நம்மனால முடிஞ்ச ஒரு அஞ்சு ஒரே ஒரு ஹெல்ப்ன்னா கூட அவங்களுக்கு பண்ணிட்டு வந்துடணும் ஊத்திரம் குடுக்க கூடாது நீ உதவி செய்ரியோ இல்லயோ நம்மளால அந்த கஷ்டம் வரக்கூடாது அவங்களுக் க்கு உக்காந்த எடத்துல ஓசி எல்லா வந்து உக்காந்துக்கனாங்கன்னா கொஞ்ச தண்ணி எடுத்துடுவாங்க கொஞ்ச எழுங்க கொஞ்ச டீ போட்டுவாங்க உக்காருங்க எங்க நம்மளும் வேல செய்வே சொல்லுவாங்க இந்த பக்கட்டு ஒரு பொண்ணு வந்து உக்காரு ஒரு
எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க கேளுங்கது ஒரு கெஸ்ட் கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருந்தாங்க கொஞ்சோ வந்த ஏஜ் பர்சன் தான் ரொம்ப நான் வந்து டீ போட்டு குடுத்துட்டேன் டீ போட்டு நா ஆ குடுத்த அவர் உடனே ரொம்ப சு சூடா இருக்குதுமா அப்டின்னாரு செரி நா ஆத்தி குடுத்த கொஞ்சோ வெத வெதன்னு குடிப்பாங்களே அப்டின் இல்லமா இன்னும் கொஞ்சோ ஆத்து அதாவது கடு கடுப்பேத்திட்டாங்க என்ன எவ்ளோஒரு அத வந்து அது ஒரு ஒரு லிமிட்டர்ன்னு ஒண்ணு இருக்குல்லங்க
இல்ல ஒரு சில வயசானவங்கல்லாம் அப்படுத்தாங்க அந்த கை வந்து ரொம்ப ஸ்கின் எல்லா ரொம்ப சாஃப்ட ஆயிடும் அத பொறுக்க முடியாது நார்மல் சூடு வந்து அவங்கள பொறுத்துக்க முடியாது சுடசுடன்னு குடுக்கறதனால ஆத்தி குடுங்கானுவா அது ரைட்டு தான் ஆனா அவங்களுக்கு அது புரிதல் இல்லேநம்ம கிட்ட ட்ட இது எப்படி அப்ரோச் பண்றதுன்றதுக்காக அந்த புரிதல் இல்லாதனால என்ன பண்றாங்க இரிட்டேட் பண்ற மாதிரி ஆயிடும் பண்ணு மறுபடி பண்ணு மறு ஆமூணு முறை நாலு முறை கேட்டா நமக்
எனக்கு டென்ஷன் ஆயி ங்க நானு ஏ அங்கிள் அங் அங்கிள் இது குடிங்க போதும் ஆஹ கொஞ்சம்தான் சூடா இருக்கு இந்த மாதிரி சைலன்ட் லைட்டா குடிச்சாகாக ஹூ ஹா
ப்ப ஒரளவுக்கு ரொம்ப டெம்பர் ஆயிட்டு
ஆஹ இல்லைங்க அதுக்கப்புறம் நம்மளே நினைச்ச பாப்போம் கொஞ்சம் பொறுமையா நம்ம போயிடலாம் என்ன இதுக்கு வயசானவங்க இல்லையா உம்
நீங்க வயசு ஆனவன் எங்க மாமியாரெல்லாம் நீங்க ஒரு நாள் கூட வச்சு மாட்டங்களா பயங்கர டார்ச்சருங்க ஐய நீங்க வேற உக்காந்தா குத்தோ எழுந்தா குத்த தோ நடந்தா குத்தோம் டீ எடுத்துன்போய் குடுத்தா அது சக்கர சுகர் அவங்களுக்கு ஏ டீஎடுத்து போய் கொடுத்தாச்சு சூடா இருந்தா கூட ஊத்தி வந்து குடிச்சிட்டுவாங்க சுகர் கம்மி ஆயிச்சா பத்து முறை அது இன்னைக்கி நடக்க முடியல அது வாறு நடந்து வந்து ஏன் சரி வந்து என் காதுல சொல்லிட்டு போங்க சக்கரையே இல்லே நீ என்னாத்த குடிக்கிறு துன்றாங் சிரிப்பா வர் து சக்கர ரொம்ப முக்கிய்மா பரவால்ல குடின்ட்டு வந்த நானு
வைஸானவங்க ஏதோ பேசிட்டு போட்டு விட்ருங்க அவ்ங்களல்லா ஏதுவு பண்ணாதீங்க
ஆமாங்க நானு அப்டிதாங்க உட் டங்க அவ்ங்களல்லா நம்ம பேசுறத்னால எந்த ப்ரோஜனம் மே இல்ல நம் பேச்ச கேக்கவு மாட்டுக்குறாங்கொ
ஆம்மா
நாம என்ன சொல்றதுலா இல்ல அவ்ங்க என்ன சொல்றாங்களோ அத்தா அதுலே நிக் க்கிறாங்க நின்ட்டு அய்யோ யம்மா ஏ கேகறீங்க கரெக்ட்டா பன்னண்டு மணியான அவுங்ளுக் சாப்பாடு வந்துர்ணுங்க
ஓகே ஏங்க நானுங்க நா வந்து பசிக்காக சாப்பட மாட்ட நைன் ஓ கிளாக் குள்ள முடிச்சு சுன்னு எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே பழக் கோ அது இப்ப கூட எங்க வீட்டுக்காரு கேப்பாரு என்னப்பா நீ பசிக்காமயே சாப் பிறவு இல்லங்க எனக் தென் பசிக்கு எனக்கு அப்டின்னுவாரு திட்டுவாரு எங் வீட்டுக்காரு என்ன பண்வாரு த்ரீ ஓ கிளாக் ஆகு லன் ச் எடுக்கவே நா திட்டுவே இல்லங்க அப்டி சாப்டவே கூடாது நல்லா வந்து து சாப்புடுனு டைமுக்கு சாப்ட்டுணும் சாப்ட்ருனு நீயெல்லா டைமுக்கு சாப்புர்ற நா பசிச்சாதா சாப் கு சண்டையே வருங்க ரெண்டு பேத்துக்கு
இல்ல அது உண்மதாங்க அவரு பக்கத்துல அது யோசிச்சா அது கரெக்ட தா பசிச்சாதா சாப்பிட்ணுன்றது நல்ல விஷயொ தா ஆனா நம்ப வந்து டைமிங் பிராக்டிஸ் பண்டோல காலையில எட்ர டு ஒன்பது வந்து சாப் ட்றோ கரெக்டா பன்னெண்டர மணிக்கு எனக்கொரு ஸ்கூலுக்கு ரெகுலரா போம் போது லஞ்ச் டைம் ட்ருவாங்க பன்னெண்டு டு ஒன்னு ஷார்ப்பா பெல்ல ச்ச மாரி வருங்க பசி பன்னென்றக்கு அது கரெக்ட அது நாலு பீரியட் மூடிஞ்சொனே அஞ்சாவது பீரியட் நான் எட்டு பாக்ஸ் தெரந்துனு ஒக்காந்துக்குவே பசிக்கு ரொம்பொ அந்த டைம்ல சாப்ட்டு முடிச்சாதா மூணு மணிக்கு நாலு மணி எனக்கு அது பசியே போ ய்டு மறுபடியு சாப்பிட மாட்டா அந்த அன் டைம்ல வந்து சாப்
அன் டைம் என்னால எடுக்கவே முடியாதுங்க நீங்க என்னதா நனச்சுக்கோங் இப்ப பசிக்குதா அப்ப சாப்ட்றணு அதுக்கு மீறுதா என்னோ ட இ இதுவே வேற மாரி ஆயிடு
மங்க என்னங்க பண்றது எல்லாரோட நெலமயு அப்டித்தாங்க இருக் க்குது கொஞ்சொ கூடா எப்டி சொல்றது
வய்சு ஆக ஆக பசிக்க ஆரம்பிச்சுச்சுங்க ரொம்பொ வந்து பசி தாங்க முடியுறதுல இப்பெல்லா வர வர ட டைமுக்குன்றத விட மின்னல்லா வந்துட்டுன்னு சின்ன வயசுல சொன்னா ஃபாஸ்டிங் இருப்பே அதெல்லா இப்ப இருக்கவே முடியறுல்ல சாமிக்காக இருப்பே இப்பெல்லா கெடையவே கெட யாதுங்க நா உங்களுக்கு அத ஃபாஸ்டிங் கதையெல்லா அப்புறொ சொல்றே
கண்டிப்பா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட்டா இருக்க பயங்கரமா இன்ட்ரெஸ்ட்டா இருங்க இருங்க ஒரு நிமிஷ் ஷருங்க
கண்டிப்பா சொல்றேங்க எனக்கு வந்து என்ன சொல்றது ஃப ஃபாஸ்டிங் கதையெல்லா கேட்டீங்கன்னா அவ்வளோதா நீங்க
இல்லங்க நா கூட ஒரு காலத்துல பயங்கரமா இருந்தவ தாங்க ஆஹ் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமானா செவ கிழமன முருகருக்கு எல்லாமே இருப்பே அப்புறோ வந்து இருக்க இருக்க இருக் க என்னால இருக்க முடியல புரியுதுங்களா ஸ்கூல் போப்ப டயர்ட் ஆய்டு அ ஒருவாரம் சாப்டலனா கை கால்
இப்போ இப்ப ஃபார்ட்டி இயர்ஸ் கிட்ட இருக்கங்க நானு அப்ப அப்ப வந்து ஒ வந்து ஒரு ஒரு ஒரு ட்வெண்டி இருக்கு ட்வெண்டி ஃபைவ் இருக்கு அப்பல்லா வந்து சாய் பாபா கு வந்து காலையில ந்து நைட் வரைக்கு ஃபாஸ்டிங் இருப்பே இருப்பீங்களா நீங்க நா கோயிலுக்கு போயிட்டு வந்துதா சாப்ட்ருக்கே
அடுத்த அ இணைப்புல நீங்க என்ன அழைச்சு நீங்க இது சொல்லுங்க பாக்லாம்
கண்டிப்பா எ ஃபாஸ்டிங் கதையெல்லா உங்க சொல்லி பாருங்க பாய் பாய் பாய்